ஏ ஆமா உனக்கு ரிசல்ட் வந்துச்சு ஆஹ்
ஏனக்கா
அட சொல்லு பாசா ஃபெயிலான்னு கேக்கறதுக்கு தா
பாசு தாங்கக்கா
செரி செரி செரி நெக்ஸ்ட் என் கேட்டன் செரி நெக்ஸ்ட் ஏதோ இது எம்பிஏ படிக்கிறேன்னு சொன்ன அது
அதுக்கு நேர ம் வாஷூ ஆவும் கா
மூணு மாசமா
ஆமாக்கா
செரி செரி செரி வேற எதாவது என்ட்ரன்ஸ் செக்சன் கீழ் இருக்கா
இல்லைங்க்கா இல்லைங்க்கா
ஆ நீ ஆ ஸ்கூல்ல உங் கூட ஒரு பயன் படிச்சான்ல அவன் என் கூட கூட பேசுவான்ல ஒரு பயன் எனக்கு பேர் மறந்து போச்சு
அசோக்
ஆ அந்த பையன் கூட ஆ நீ இப்ப விட்டு போற அந்த காலேஜ்லதானே படிக்கிறான்
ஆ ஆமாங் க்கா
ஆ அவ என்னது டிகிரி படிக்கிறா
அவன் ஈசியா ட்ரிபில் ஈயோ படிக்கிறான்க்கா
ம் ம் செரி செரி அன்னிக்கு போனப்ப பாத்துருந்த சொன்னியா அவங்கிட்ட
நான் எதுமே சொல்லீங்க்கா இது பர்மனன்ட் இல்லிங்க்கா நா எப்ப வேணாலும் ரிட்டர்ன் வாங்கிடுவேன்
ஆமா ஓகே
நான் சொல்றது புரியுதாங்க் க்கா
புரியுது எந்த காலேஜ்ல உனக்கு குடுத்துட்டு பணத்த ரிட்டர்ன் குடுப்பாங்களா
மிஷின் தா போட்டுருக்கேங்கா
ம்
ஆ நான் ஒன்னும் செம் பீஸ் கட்டலங்கா ஆ இதுக்கு முன்னாடி படிச்ச காலேஜ்லதான் அட்மிஷன் பீஸ் கெடையாது போட்டா அது செம் பீஸ்ஸு தான் அப்பறோ ரிட்டன் வாங்குனா அதுல ஃபிப்டி பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் புடிச்சிக்கிட்டு தான் கொடு போங்கா ஆமா இதுல அப்டி கெடையாதுங் கா இல்ல என்ட்ரன்ஸ் அட்மிஷன் ஃபீஸ்ல மட்டும்தா கா அப்றவே கேளுங்க கே வேண்டானா ரிட்டன் குடுத்துருவாங்க
ம்ஹும் சேரி செர் செர் செரி
ந்தே ஆ ஆமாங்க்கா நா கேக்கலான்ட்ருந்தேங்க ஆ இன்னிக்குங்கோ அப்போ உங்ளோட தெரட்டி கூட ஒரு அக்கா வந்திருந்தாங்க அவய்களோட தம்பி அங்கதா ஆ பக்கத்து பெரிய மாவட்டத்துல வர்க் பண்றேன் சொன்னீங்கில்லைங்க
ஆமா ஆமா
ஆ ஆ அவங்ளோட இப்ப ஏதாது ரெக்கமெண்ட் பண்ண முடியுமாங் க்கா
நீ ஃபர்ஸ்ட் அதுக் படிச்சியாங்க
ஆ இன்னூ படிக்கலிங்க
அப்ப நீ படிக்க ஆரமிச்சதானே நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண அவாஞ்ச்
அக்கா நா அதுக் போயிரங்க க இது ஆ எதுக் கெடைக்காதான்ட்றுக்குங்க்கா அது அந்த அளவுக்கு ஒன்னு இல்லைங்கா சா
ஏய் இப்ப நீ எது பாத்தினாலு டஃபு தா ஏனா அந்த அளவுக்கு வந்து ஆ ஏஐ வந்துருச்சு சோ அதனால வந்து பாத்தன்னா ஐடியே இல்லாதனால நறைய மேன் பவர் பாத்தீங்கன்னா ரொம்ப டவுன் ஆயிடுச்சு மேன் பவர் எல்லாத்தையும் கம்மி பண்ணிருச்சு
அ ஐம்பது சதவீதம் மேன் பவர்வுதும் ஏஐ பவர் வந்தங்காட்டி ஐம்பது சரவீதம் தாங்கா அ மனிதனோட வேலையே
அ அப்படிங்கறப்ப ரொம்ப டஃப்பா தா இருக்கும் நாம பண்ணு பண்ணோ நம்ம அதிக்க இந்த மாரி நம்ம நறைய படிச்சு தெரிஞ்சுக்கணும் நறைய இது
செரிங்க நா தெரிஞ்சுக்குரேங்க ஆனா அவுங்க கொஞ்சதோ சிபாரிஸ் பண்ணுங்கா
சிவாரிஸு கண்டிப்பா பண்றே நீ அதுக் ஏற்றமா
அக்கா இன்னு ஒருக்கா பேசுங்கா ப்ளீஸுங்கா நா எதோ கொஞ்சதா ஆன்லைன்ல் இன்டர்வியூ அட்டன் பண்றனுங்க
ம் ஆ நீ ஃப்ஸ்ட் நீ அத ந அதெல்லாம் நான் உனக்கு அனுப்ப
அக்கா நீங்க இன்னொரு கா அனுப்ச்சு விடுங்க நீங்க அனுப்ச்சு விட்டல்லாம் பல மாசங்கள் ஆகி கோச்சிங்கா
அடேங்கப்பா அந்த வரலாற போய் உன்னால வந்து தோ தோண்டி எடுக்க முடியாதா
ஆ டெலிட் பண்ணிருப்பங்க்கா
ஆங் உங்களுக்கு அவ்வளோ கஷ்ட கஷ்டமே வேண்டாங்க நான் போய் எடுத்து என்னோடதுல ஹிஸ்ட்ரியல வரலாறுல இருக்கு நான் போய் தோண்டி எடுத்து நான் உனக்கு மறுபடியும் அத ரீசன் பண்ற அத நீ படி நீ அதெல்லாம் பேசிக்கா படிச்சீங்கானாதாங்க கஷ்டப்படாம ஒன்னு நம்மளுக் கிடைக்காதுங்க கஷ்டப்பட்டாதான் கிடைக்கும் நீங்க நான் வந்து உங்களுக்கு மறுபடியும் எடுத்து அத நான் அனுப்பச்சிவுட்றே அதை நீ வந்து ந டெய்லி அத வந்து சர்ச் பண்ணி படி படிச்சு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோ கண்டிப்பா நாங்க வந்து கஷ்டப்பட்டு படிச்ச இது ஒண்ணுங்கிறப்ப அதெல வீண் போகாது நம்ம எதுலயோ ஒண்ணு இது பண்ணிக்கலாம்
ச்சேரிங்கா நீங்க சொன்னா ச்சேரிங் ச்சேரிங்
ம் ம் ம் அப்புறம் உன் ஃப்ரெண்டு கூட இது ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு இல்ல அவன் எப்படி இருக்கான்
ஆங் அவன் நல்லா இருக்கங்க்கா இன்னும் ஒரு ஆப்ரேஷன் இருக்குங்லாமாங்க ஆமா இப்ப ஒரு மூணு மாச ஹோம் ரெஸ்ட் இருக்க சொல்லியிருக்காங்க இப்ப அவன் டேப்லெட்ஸ் மாத்திரைகள் சாப்ட்டுக்கிட்டு வீட்ல ரெஸ்ட்ல இருக்காங்க்கா பரவால்ல நல்லா பேசுறானுங்க
ஆனா கொஞ்ச நாள்துது எல்லாமே ஞாபகம் இருக்கா
கொஞ்சம் நஞ்சம் அந்த இரிட்டேஷன் கொஞ்சம் இருக்குதுன்னாங்க
வலி இருக்கா
ஆமா ஆமாங்க அதான் கொஞ்சம் பெயின் இருக் என்ன சொன்னாங்க
ம் அடடா
ம் ம்
அப்புற என்ன வண்றது இதான
ஆமாமாங்க என்ன கொஞ்ச தலையில வழி இருக்குன்னு தா சொன்னாங்க இப்ப பரவாயில்லைங்க
உம்
ஹ்ம் என்ன என்ன கொஞ்சொ இன்னு ஒரு மா ஆப் பேசன் இருக்குன்னு தா சொன்னாங்க
ஓ ஓகே ஓகே கே அவ அம்மா எப்படி இருக்காங்க
ஆஹ் அவிங்களு நல்லாருக்காங்க பரவாயில்லைங்
கால் கட்டுப்பிச்சட்டாங்களா கட்டுப்பிரி
கட்டு பிரிச் ட்டாங்க கொஞ்ச அத ஸ்டிக் வச்சி ட்டு நடக்கறாங்க கொஞ்சக்கி பிரியானதுக்கு அப்பற நார்மலா நடப்பாங்க
உம்ஹம் ஓகே ஓகே
ஹம்
அப்பற அத்த வீட்டுக்கு போய்ட்டு வந்தே தா வாட்ஸப்பி இருந்துதா அட இல்லையா எல்லா கொட்டி போச்சா ஆமாப்புரோ ஏ சீசன் வந்துதான்ப்ப பட்ட நம்மளுக்காக காத்து தேவ இருக்கு மாங்காயல்லா பொரிச்ட்டு போயிருந்தானுங்களா
ஆஹ் அது பொ கொஞ்ச இருந்ததுங்க்கா இருந்ததுதா நாங்க பொடிச்சுக்கிட்டங்க ஒரு மரம் மட்டும் கேண படி விட்டு வச்சிருக்காங்க ஆமா
ஆஹ் ஏய் நவாப் அதுங்க ஊத்த இருந்ததப்போ இப்ப நெகாப்பழசீசன் தான
ஆஹ் அது வேணும் இல்ல இல்ல அது இருன கொஞ்ச வர பெருசாணுக்கா
உம் ஓகே கே நம்ம வீட்டுல இருக்கிறதே கொண்டு போய் அந்த ஓர த்துல வச்சா ஏதோ ஒரு நாள் யூஸ் சொகமில்ல
ம் உம் உம் எங்கங்கே நம்ம பள்ளத்தோரங்களா
புரில
நம்ப தோட்டத்துல இல்லீங்களா
ஆஹ் உப்பு தண்ணி தோட்டத்துல கொண்டுப் பேய் வெச்சா அந்த ஓரத்துல வெச்சா ரோட்டோரத்துலிந்து வச்சா கொஞ்சுனா ஒரு காலத்துல யூஸ் ஆகுமுல்ல ஒரு நாலஞ்சு கண்ணு இருக்குதுல்லே ல்லா அது கொண்டி வெக்கிலாம்ல் லா
ஆ வெக்கறங்க்கா வெக்கறங்க்கா இப்ப கொஞ்ச ஒளவு இருக்குங்க
ம்
இப்ப ரெண்டு நாளா கொஞ்சோ கரண்ட்டு காத்தடிங்காட்டி விட்டு விட்டு போவங்காட்டி
ஆமா கரண்ட் பேய்க்காத்தடிக்கிது
அதனால சரிய கரண்ட்டு இருக்குறதுல்லீங்க தோட்டுத்து கென்த்துலியுமே ம் அப்ப அதுனால ம் இங்க மோட்டரே ரெண்ட் நாளா செரியா ஓட மாண்டிட்ருச்சு
அட ஆ
ம் அதனால இப்போ கொஞ்சோ வெயிட்டிங் இருக் இந்த தண்ணியும் ரெண்ட் நாளா செரியா உடுல
ஆ பாத்துட்டு சொன்னாவே தண்ணி போயிரும்ப்பாங்க
ஆமா நாளைக்கி மின்னணு அலுவலகத்தலருந்து ஆள வந்து
ம் ம் ம் மா ஓகே ஓகே ஓகே வீட்ல போரு தண்ணில மண்ணு வர்லையில்ல
அந்த அளவுக்குல்லா இன்னு ட்ரை ஆவுலிங்
ஆ ஸ் ஓ ஓகே ஓகே ஓகே
ம் இன்னு இருக்கு இருக்குங்க இன்னும் நம்ப தோட்டத்து கெ கெலக்கே உ தோட்ட கெணத்துல இன்னும் மேலதா கெடக்குதுங்
ஆ ஆ
அப்புறோ என்னங்க அது ர ட்ரை ஆயி உம் கம்ப்ரஷன் போட்டு போர்லருந்து எடுத்தா அப்ப அந்த நெலம வந்தா அதான் நம்ப வீட்டு போர் எல்லாம் ட்ரை ஆவுங்க
உம் அது கரெக்ட் ல ஏன்னா பக்கத்துலிலும் போர் போட்டன் சொன்னா
ஆமாமாங்க ஐயோ அது பாருங்க நம்மளோ சும்மா மா இரநூறு அடி மேல்மட்டத்துல போத்தா அவங்கல்லா கொறைஞ்சபச்ச ஐநூறு நானூறு அடி ஓட்டி வச்சிருக்காங்க நம்பளுக்கு ஆப்படி இ மாரி ஒரு ட்ட கிடையா ஒட்டி வச்சிருக்கன் பாருங்க அ அ நம நம்ம இரநூறுல போ ச்சா அவங்க நானும ய் பொத்து வெச்சிருக்கிறாங்க
சரி வேடை காலத்துக்கு தானே நம்மளுக்கு அது ட்ரை ஆகு
ஆமா ஆமா அவங்களுக்கு என்னங்க வீட்டு் யூஸ் தானுங்க நம்பதா
அதனால பிரச்சனை கெடையாது ஆமா ஆமா வீடு ஆடு மாட்டே இதுக்கு தானே
ஆமாமமா அதுக்குதா யூஸ் பண்றங்க பத்தாவது வரைக்கி பஞ்சாயத்தண்ணி வல்ல
வருதா அது ரெடி பண்ணிட்டாங்க
ஆஹ் ரெடி பண்ணிட்டாங்க ரெண்டு வார அஹ தண்ணி இல்லாம நிறைய பக்கோ ரொம்ப கஷ்டப்பட்டாங்க
உஹம் ஆமா ஆமா ஆமா அப்புற இது ஆடு மாட்டுக்கு நா அவமோட அங்க இங்கு போய் குடிச்சுக்கப்புறம் ஆடு மாட்டு நாமூத்துனாதானே குடி
ஆமா ஆமா ஆமா
ஓகே ஓகே அப்பற நம் மாட்டுக்கு ஏதோ சரியில்லைன்னு சொன்னாங்க கேசியம் பத்துலன்னு மாட்டு அப்புற வாங்கிட்டு வந்தாங்க நாங்க அன்னைக்கு வந்துப்பல அது இப்ப சரியய்
ஆஹ் அது பரவாயில்லலைங்க அஹ் நல்லா இருக்குங்கே
டாக்டர் வந்து ஊசி போட்டாங்களா
ஆஹ் வந்து போட்டிருப்போங்குன் நெனைக்கிறேங்க ஆஹ இன்னு மதியமே போ இல்லீங்
ஆஹ செரி செரி செரி செரி செரி பாக்கலா உம் நானு ஃப்ரீயா இருக்கப்ப பண்றேன் உம் செரி பாய்